ஓ ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க என்ன பண்றிங்க
ஆ நன்றாக உள்ளேன் நீங்க
நல்லாருக்க
சாப்டிங்களா
ஆமா சாப்ட நீங்க சாப்டிங்களா
உம் சாப்ட அப்ற என்ன படிச்சிருக்கிங்க
என்னது
என்ன படிச்சிருக்கிங்க
காலேஜ் படிச்சிட்ருக்க நீங்க என்ன படிக்கிறிங்க
நானும் காலேஜூதா
ம்
என்ன டிகிரி கோர்ஸ் டிப்ப பி எஸ் சி
ஆமா நீங்க
பிக்காம்
ஓ எந்த இயர்
ஃபைனலியர்
ஓ நா வந்து செகண்ட்டியர் படிக்க
நீங்களா உம் உம் அப்றம்
உங்களுக்கு ரொம்ப ஃபோ புடிச்ச ஃபுட் எது
எனக்கு ஃபுட்டே புடிக்காது
ஃபுட்டே புடிக்காதா
ஆ எதனா சாப்ட வேண்டிதா பிரியாணி தா எல்லாருக்குமே பிரியாணிதா பிடிக்கு உங்ளுக்கூ
எனக்கு அதா பிடிக்கு பே எது தந்தாலு சாப்டுவ
நீங்களுமா அவுள்தா ஏதோ சே ஏதோ சாப்ட வேண்டிதா இந்த டூறு கீறு எங்கனா போயிருக்கீங்களா
ஆமா பேயிருக்க நீங்க பேயிருக்கீங்ளா
உம் போனோமே
உம் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச எட எது
கேரளான்னு எல்லாரு சொல்லுவாங்க நானு கேரளான்னு போன கேரளா பசங்க கூட டிரா பசங்க கூட போன
உம் ஆ அங்கோனோ நீங்க என்னலா பாத்திங்க
அதா பாக்க முடிலியே அதுக்குள்ள நம்ளுக்கு வந்து ட்ராவலிங் செட்டாகலியே
என்னது
ட்ராவலிங் செட்டாகலியே
ட்ராவலிங் செட்டாகலையா
உம்
எதனால அப்டி
எனக்கு டிராவலிங்கு மலிமேல்லா போனா செட்டாகாது
ஓ அப்டி ஏம் பாதிலே வந்துட்டீங்ளோ
இல்லில்ல அது இப்போ போய் நாங்க பசங்க மட்டும் போனோ நாங்க இருவது பேர் மட்டும் போனோ
ஆ
வெறும் போய் அப்ப இல்ல எனக்கு ஒரு டூ டேஸ் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எல்லா ஒண்ணுமே முடியல கேரளாலயு சாப்பாடு பிடிக்கல
ஆ
அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தே
சோ அப்படி நானு டூர் போயிருக்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனே இது கொ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல்ல ஸ்கூல் ஃரெண்ட்ஸ் கூட கொச்சிக்கு ஒண்டர்லா போயிருந்தே அங்க வந்து நிறைய ரைடு எல்லா போயிருந்தே மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குள்ளே அங்க ரீச் ஆயாச்சு ஆனா வந்து அங்க வந்து அதுவரைக்கு நாங்க எல்லாருமே வெளியேதா நின்ட்டு இருந்தோ ஏன்னா பதினொரு மணிக்கு தா உள்ள விடு வே கிட்ட சொன்னாங்க பத்ரா ஆவும் பத்ராவு சொன்னாங்க லாச பத்த பதினொரு மணி ஆயிட்டு வரதுக்கு லாஸ்ட்ல உள்ள போய் லேட் டய அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லா தந்தாங்க தந்து ஆ லாஸ்ட்ல எப்படியோ லேட் ஆய ச்சு ரைடுக்கு நாங்க அவ்வளோவா போல
அவங்க பதினோரு மணிக்கு தந்த எப்படி பதினோரு மணி தந்த எப்படி ரைடு போகு முடியு நிறைய கம்ப்ளீட் பண்ண முடியு
ஆமா அதுக்குள்ள அங்க வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லா ஆரம்பிச்சாச்ச வாட்டர் தீமு ஆனாலா ரைடுக்கு வந்து அவ்வளோவா போவாம ஒரு ரெ மூணு நாள் ரைடுக்கு மட்டு நாங்க பிரெண்ட்ஸ் எல்லர் போ ட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு அப்படியே வாட்டர் தீம் பார்க்குக்கு போயாச்சு போய்ட்டு அங்க நல்லா அபடிய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு எடுத்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக ஃபைவ் ஓ கிளாக் தாண்டி வெளியே வந்தோ வெளியே வந்து கொச்சி சைடு வந்து நல்ல மழ பெஞ்சு இருந்தது ஈவினிங் போல அ வந்து அந்த கிளைமேட் வேதர் எல்லா பாத்துட்டு எடுத்துட்டு அபி அப்புறம் வந்து நைட் வந்து போட்டிங் கூட்டிட்டு போனாங்க அப்புறம் அங்க போயிட்டு டிஜேல்லா நடந்து அதுல அப்படியே ஃஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்
ப் பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டுங்கல்லா எல்லாருமோ
சு
கேல் கேல் மட்டும் தானா ஆ ஓகே ஓகே
கூட என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வேற மோ ப ட்ஜெட் வந்து ஃபோர் தௌசண்ட் உள்ளதா
ஆ
ம் வேற வந்து கேரளா சைட் எனக்கு நல்லா பிடிக்கு அடிக்கடி நாங்க வந்து கேரளா சைட் தா நான்க டூர் போவோ அண்ட் அந்த கிளைமேட் அந்த ஏரியா ஃபுட்டு மட்டு கொஞ்சோ சில ஃபுட்டு நல்லா இருக்கு சில ஃபுட் நல்லா இருக்காது அது ஒவ்வொரு கட பொறுத்து இருக்கு ம் மோஸ்டா ட்ரிப்
அப்படி அப்படி இல்ல நா எல்லா கடையு பாத்துட்டே எனக்கு எதுவுமே மார்னிங் இட்லி சாப்பிடும்னா இட்லிக்கீ குழம்பு இந்த சைடலா வந்து கொஞ்ச காரமா இருக்கு அங்க காரமு இல்ல எனக்கு வந்து ஒன்னி வெந்து நா அது எப்படி இருக்குதுன்னா புரிலே அப்புறம் ஒரு டூ டேஸ் அதா மார்னிங் சாப்பிடல ஆ எப்பயுமே ஆப்டர் நூன் சாப்பிட மாட்டே அப்புறம் நைட்ல கொஞ்ச சாப்பிடுவ சாப்பிட மாட்டே அப்புறம் ஜூஸ் குடிச்ச அப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்ச அதுவு வாமிட் எடுத்துட்டே அப்புறோ எ கன்னியாகுமரி வந்தே கொல்லம் பீச்சு தெரியுமா கொல்லம் அ அ அங்க வந்ததுமே சாப்டே அங்க சாப்ட்டதுதா நைட் சாப்ட்டு மறுநாள் கால்ல கன்னியாகுமரில சாப்ட்டே அதுவே திருச்செந்தூர்ல வந்து சாப்ட்டே
அங்க கேரளா சைடு மோஸ்ட்டா ஸ்பைசியா எதுவு சமைக்க மாட்டாங்க ஃபுல்ல ஃபுல்லா ஃபுல்லா சப்புன்னுதா இருக்கு அதனா அவ்ளோவா ஃபுட்டு் எதுவு அவ்ளோவா நல்லாருக்காது செல ஃபுட்ஸெல்லா நல்லருக்கு அது ஒவ்வொரு கட பொறுத்து இருக்கு
ஆமாமா
எனக்கு செல டைம் நா போகும்போது சாப்ட்ருக்கே ஒரு நாள் பிரியாணி வாங்கி சாப்புட்டே அது வந்து ஃபேமிலி கூட போகும்போது பிரியாணி வந்து நம்ம ஊரு போல இல்ல நம்ம ஊர்ல நல்ல மசாலா போட்டு
அங்க கேரளால எப்பிடித்தேமா குடுத்தாங்க பிரியாணி குடுத்து கொழம்பு குடுத்தாங்க
ஆமா இங்கேயோ அங்கேயோ அப்டித்தா குடுத்தாங்க வெறு ஒரு ஒயிட் ரைஸ்ஸு கொழம்பு மாதிரி இருந்து அப்புறோ செரி வாங்கியாச்சின் சொல்லி அப்டியே சாப்
நாங்க என்ன பண்ணோ நாங்க கவனிக்கல பார்சல் கட்னா சொல்லி பாஸ் கட்னா நாங்க ரெஸ்ட்ரூம் போயிட்டு வத்துக்குல்லோயோமே பார்சல் கட்டி வெச்சு நாங்க வேன்ல வாங்கிட்டோ செரி நாங்க போன்னோன்னே டே யாருடா ஒயிட் ரைஸ் சொன்னிங்க ஒயிட் ரைஸ் செரியான எல்லாமே ஒயிட் ரைஸ் தான பிரியாணியே கடையாது
ஆமாங்க பிரியாணி வந்து தனிய கொழம்பு தனியா ஒயிட் ரைஸ் தனியா வெச்சு மிக்ஸ் பண்ணி தருவாங்க ம் செரி அப்பிடி என்ன செய்ய வாங்கியாச்சுன் சொல்லி அப்டி சாப்ட்டுட்டு எடுத்துட்டு அப்ப ஷாப்பிங்லா போயிட்டு அப்டியே வந்தாச்சு
அ ஹா அஹா அவ்ளோதா எவ்ளோவு செலவாச்சு
எ எங்க டூர் போனட்டுக்கா இல்ல ஃபேமிலி கூட ட்ரிப் போனதுக்கா
டூர் டூர் போனது நீங்க ஃப்ரெண்ட்ஸெல்லா போனீங்கல்ல
அதா சொன்னேம்ல ஃபோர் தௌசண்ட் கிட்ட ஃபோர்
அவ்ளோதா ஆச்சா ஃபோர் தௌசண்ட் ஜெஸ்ட் நாங்க பசங்கெல்லா போனது ஒரு கேரளா தா போனோ டென் தௌசண்ட் ஆய்டுச்சு
ஒரு ஆளுக்கா எங்களுக்கு அவ்ளோல்லா அவுல ஒ ஒண்டர்லாவுக்கு என்ட்ரி டிக்கெட்டு வந்து எங்கள வந்து ஸ்கூலந்து சேத்து கூட்டிட்டு போனதுல்ல கொஞ்சோ கம்மியாச்சு
ஆமா ஆமா ஸ்கூல்ல டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க
ஆமா அல்ல கம்மியாச்சு அதுக்கறோ வந்து வெளியே வந்து அவ்ளோவா ஃபுட் டு நாங்க எவுமே செலவழிக் கில்ல அ ஃபுட்டுக்குன் நாங்க அவ்ளோவ்மே செலவழிக்கிலையா இல்ல ஒண்டர்லாக்குள்ள அவுங்ளே சாப்பாட் தந்தாங்க
அது நம்ம ஸ் அது டிக்கெடேஸ் எடுதத் தத் நாங்க அங்க நம்ம டிக்கெட் எடுக்கறோல அங்கே சாப்பாடேல்லா சாப்பாடுக்கொட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணு
ஆமா மதியேம் சாப்பாடு மட்டு அங்க தருவாங்க மத்தபடி எக்ஸ்ட்ரா வாங்கறதெல்லா நம்ம பைசை குடுத்தா வாங்கணு அதுக்கப்புறோ வந்து நைட்டு சாப்பாடெல்லா எங்களுக்கு வந்து ஆ இது மேமெல்லா ப்ரொவைட் பண்ணாங்க வெளியேந்து வாங்கி எடுத்து அதுக்கு நாங்க தனியா பைசா குடுத்துருந்தோ புரொவைட் பண்ணாங்க மத்தபடி எக்ஸ்ட்ரா நம்மோ வீட்டுக்கு பொருள் அப்பிடி எதாவது வாங்கறதா இருந்தா அது நம்ம பைய கைலேந்தா வாங்கணு அப் ப்டின்னு சொல்லும் போது எதுவ்மே நா வாங் கல அ எனக்கு வந்து எதுவு அங்க புடிச்ச மாதிரி இல்ல ஆல்ரெடி அங்க போகுதுக்கே ரொம்ப லேட் ஆயிட்டு அல்ல டைமும் கிடைக்கலையா நைட் விட்டு போட்டிங்லாம் போவ ரொம்ப லேட் ஆச்சு அதனால அப்படி எதுவும் ஸ்பெண்ட் பண்ணற மாதிர இல் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் லூனுு மாலக்கே கூட்டிட்டு போனாங்க அங்க போனா வந்து பாதி மால்ல பாதி எல்லாம் குளோஸ் ஆயாச்சு இனி அங்க எங்க போட்டு வாங்க சொல்லி அப்படியே லைட்ட சு த்திட்டு சாப்பற மட்டும் ப்ரவ்னி அந்த மாதிரி வாங்கி சாப்ட்டுட்டு அப்புறம் நாங்க எங்க பாட்டுக்கு வேன்ல வந்துட்டோ
ம்
அதனால அவ்வளோவா அங்க டைம்மு எதுவும் வாங்கி சாப்பிடதுனால பைசா அவ்வளவா ஆகல
நாங்களும் மூணாறு போனோம் மூணாறு போயி மூணாறு போனோம் மூணாறுல எனக்கு கொஞ்சம் முடியல என்னால முடியல ஆனா பயங்கரமா இருக்கு பாக்கலா பசங்க இப்ப ஒரு ரெண்டு சைடு மழ நடுவுல நிப்பாட்டு ஆ ஒரு நூறு பேர ஆட்ரோ நாங்க வேன நிப்பாட்ண்ணோம்ம அப்டி பின்னாடி பின்னாடி வர்து வேன் லா நிப்பாட்டிடாங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவே செம்மையா இருக்கு பாக்க ஆனா என்னால போய் எழுந்து ஆட முடியல அந்த எடத்துல ஒரு கேரா இருக்கு ஏந்தான்னா வாமிட்டு வர மாரி இருக்கு செரி இதோட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு இருந்தே
ஓ நாங்க வந்து ஃபேமிளியே குடுத் கூட கொடைக்காநள் ட்ரிப் போய்யிருந்தோம் ஃபேமிலியாட்டு
ம் நாங்களும் நாங்களும் போனு நாங்களும் போனோ கொடைக்கானல் போன கேரள போனட்ட கேரளா போனோம் இந்த இது போன வீக்கு போன வீக்கு தான் நா இது கேரள போ அதுக்கு முன்ன டைம் கேரள போன அப்ப மழைல மாட்டிக்கணும் செரி இதுக்கப்புறம் வேல ஆவாது சொல்ட்டு ஸ்ட்ரைட்டா கொடைக்கானல் போய்ட்டோ
ம் நாங்க வந்து கொடைக்கானல் போன போது மழை எல்லா இல்ல நல்ல கிளைமேட்ல தான் இருந்து ஆ ஃபேமிலி கூட போனதுனால கொஞ்சம் அப்படி நல்லா என்ஜாய் பண்ட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் இருக்கிறதா தான் பிளான்னு ஆனா எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் அங்க தே தங்குறமறி ஆயிட்டு அப்புறம் வந்து ஃபேமிலி கூட நல்லா அப்டி என்ஜாய் பண்ட்டு எடுத்துட்டு தேவையான திங்ஸ் எல்லா வாங்கிட்டு அப்படி கொடைக்கானல்ல எல்லா எடமும் பாத்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ட்டு வீட்டுக்கு வந்தோ ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கிட்ட அங்க இருந்துட்டு ஆனா அங்க ஃபுட் எல்லா நல்லாதான் இருந்து
நல்லதான் இருந்தா ம் ம்
செரி உங்களோட நேரம் முடிவணந்துட்டன இனி ஹா அடுத்து சந்திப்போ
சரி நன்றி நன்றி